வணக்கம் தோழி
வணக்கம் தோழி கேக்குதா ஆ கேக்குது கேக்குது
ம் ஏதாது ஒரு டாபிக் பத்தி பேசுங்க தோழி
ம் பேசலாம் என்ன பேசலாம் இப்போ ஊட்டில மலர்கண்காட்சி போட்டாங்க தெரியுமா போனீங்களா
ஊட்டிகுலா இன்ன வரைக்கும் போனதே இல்லங்க
ஓ இப்பகோ ஆ போயிருக்கேங்க நானு நாங் ஹனிமூன் அங்க தாங்க போனோ
சேரி சேரி சேரி சேரி சேரி ஆனா இப்ப போல
இல்லங்க இப்பல்லா போறத இல்ல இப்ப எங்கேயுமே போல கோயம்புத்தூரே ஊட்டி மாரிதா இருக்குதா அங்கெல்லா குளிர் தாங்க முல்லையா
தாங்கமுல்ல ஆ அ அ
ஆமா இங்க எப்டி வெயிலடிகிது
ம் ஆமாங்க நம்மளுக்கு வெயில் கொளுத்துதுங்க எங்கக்கெலா ம் ஆனா நேத்து நல்லா மழ பெஞ்சதுங்க எங்களுக்கு
ஓ பரவால எங்களுக்குலா மழையே இல்ல
ஆ நல்லா மழை பெஞ்சுது ஆனா மறுபடியு அந்த வெக்க அப்டியேதாங்க இருக்கு அவ்ளவு வெக்க இருக்குதுங்க என்ன பண்றது
வெக்கெல்லா கொறைய நாளாகு
ம் ம் ம்
நல்லா மழை பெஞ்சு பூமி குளிர்ணு குளிர்ந்தா
குளுரணு ம் ம் ம் ம் அதுக்கெல்லா நல்லா மழை பெயனுங்க
ஆமா நம்ம இப்ப வெளியில போல அதனால தெரிய மாட்டேது வெளிலலா போயிட்டு வந்தா தலையே சுத்துது
ஆனா இந்த வட்டோ ரொம்ப வெக்கையாதா இருக்குமாங்க
அப்டியா ஃபுல்லாவேவா
ஆமா ஃபுல்லாவே ஆகஸ்ட் வரக்கி வெயில்தா இருக்குமா மழ கம்மியாதா இருக்குமா தண்ணிக்கெல்லா ரொம்ப தட்டுப்பாடு ஆகுமா
செரி செரி
அந்த மார்லா ஆகுமா
ம் என்னா பண்ண முடியு நம்ம
என்ன பண்ணாலு நம்ம ஒண்ணு பண்ண முடியாது
ம்ஹூம்
ம் என்னாப் பண்றது பொங்கலுக்குல்லா எங்க ஊருக்கு போவீங்ளா
ஆ ஆமாங்க பொங்கல் தீபாவளி ஆடித்தவுசு அந்த மாரி எந்த ஒரு திருவிழாட்டயிங்கள் எல்லாமே மாமியார் வீட்டு
ஓ அதா ம் ம் ம்
ஏன்னா எங்க வீட்ல ஒரே ஒரு பையன்தானா அதனால எல்லா இது க்குமே எங்க மாமியார் நாங்க வரணுன் எதிர்பார்ப்பாங்க அதனால போயிடுவே ஆடி மாசோ அதே மாரி சாமி வெப்பாங்க இந்த எறந்த எறந்தவங்க இருப்பாங்கல்ல எங்க வீட்டுக்காரோட பாட்டி தாத்தா அவுங்களுக்கெல்லா நாங்க சாமி வெப்போ சாமி வச்சி ஆ செய் யோனு அது எல்லாமே எடுத்த ரத்தோ ஆ ட்ட ஆ ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லா எடுத்து சமைச்சி அதே மாரி இப்ப தாத்தானா தாத்தாக்கு குடுத் சுதா அல்வா புடிக்கு அது என்னது மசால் கடல புடிக்கு அந்த மாரிலா இருக்குல அவுங்களுக்கு புடிச்சதெல்லா வாங்கி வெ ச்சி சாமி கும்புடுவோ
சாமி கும்புடுவீங்க ம் ம் ம் அத என்னவோ நாங்க வந் து தீபாவளிக்குதா சாமி கும்பிடுவோ எறந்தவங்களுக்கு தீபாவளி அன்னிக்கி
ஆ அதே நாங்களு தீபாவளிக்கு இப்ப அந்த படைச்சுதா கும்புடுவோ இருந்தாலு அந்த அந்த ஆடி மாசோ மூளைக்கி வெக்கர்துன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்லது
ஆ ஆ அ
அது பேர் மூளைக்கி வெக்கர்து ஆடி மாசம் மூளைக்கி வெக்கண வந்துரு எங்க மாமியா சொல்லு மூளைக்கி வெக்கண வந்துரு வராம இருந்துராத வந்துரு வந்துருன்னு சொல்லு
சரி போங்க ஜாயின் ஃபேம்லியா இருந்தாதா நல்லதுங்க அவுங்களு ஆசப்படுவாங்கல்ல ஒரு வாட்டி வர்ணு அப்டின்னு
கிக் கெடைக்க மாட்டிங்குது பாத்தீங்ளா அதுதா ரொம் ரொம்ப கஷ்டமா இருக்குது முன்னாடி மாரி கெடையாது இப்ப போன மாஸ்த்துக்கு முன்னாடி போட்டாலுமே எனக்கு டிக்கெட் போடும் போது ஏதோ ஒன்னு வருது ஏதோ ஒரு இது வந்துட்டே இருக்குதுதான இப்ப போட ஆமா நானே போட்ருவே அது ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருந்துச்சி அது என்னடா அப்டி வருது இன்னு ஏ மேலதா தப்போன்னு நெனச்சிட்டே இருந்தே நேத்துதா எங்க வீட்டுக்கார் சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு அப்டிதா வருதா இப்போ நார்மல் டிக்கெட் கூட போட முடியல
ஓ
அந்த மாரி ஏதோ ஒண்ணு ஏதோ லாங்கர் அப்புறமா ட்ரை பண்ணுங்க அப்டின்ற மாரி ஏதோ ஒரு இது வந்துகிட்டே இருக்கு
ஆ ஆ ஆ ஆ அந்த மார்லா வந்தா நம்ம எப்டி என்ன பண்றது டிக்கெட் போணுல்ல
இப்ப போடவே முடியலையா எந்த டிக்கெட்டுமே நார்மல் டிக்கெட் கூட போட முடில எனக்கு அப்படிதா அ இத்தனைக்கு எங்க வீட்ல கேக்கல போல அவரா சொன்னாரு போல நேத் து அப்பதா நேத்து வந்து சொன்னாங்க உனக்கு வரதுல்ல அதே மாரிதா
பாரு
அவருக்கு வருதா அது எல்லாருக்கு உள்ள இதுதா உனக்கு மட்டு இல்ல அப்டின்னாங்க அப்பதா செரி ஓகே நம்ம தப்பா போடல அப்டின்னு நெனைச்சுட்டே
ஆனா வெளியில குடுத்து போட்டோம்னா டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு எரநூறுபா எரநூத்தம்பது ரூபா எக்ஸ்டரா வாங்குறாங்கங்க நாங்க ஒரு வாட்டி போட்டோ அ போட்டா நம்ம டிக் டிக்கெட் காசே நெறைய குடுக்குறோ நம்ம அத வி ட அவுங்க கேக்குற காசு தா ரொம்ப அதிகமா இருக்கு
ஆனா இப்ப வேற வழி இல்ல தெரிமா நம்ம போகணுன்னா அந்த மாரி குடுத்துதா போக வேண் டி இருக்குது வேறவழியேஇல்ல கெடைக்க மாடிக்கிது சுத் தமா கெடைக்க மாட்டேங்குது
அ அ அ
அறுவது நாளிக்கு முன்னாடி போடுறோ பாத்தீங்களா அது கூட
அந்த டிக்கெட் அ அ நாங்க கூட டிக்கெட் போட்டுதா போவோ இப்ப ரொம்ப இதா இருக்கு லீவுக்கு மட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோமா
சேரி சேரி
சேரி போயிட்டு வண்ட்டா அவ்ளோதா இன்மே எங்களுக்கு திருவிழா வரு
ம்
ஆவணி மாசோ அந்த திருவிழாக்கு தா நாங்க போவோ
எங்க அம்மா ஊர்லயேவா
ஆமா அம்மா ஊர்லயே தா
என்னத் ஆவணி மாசோ இந்த திருவிழா வரு
சினிமாலால்லா காட்டுவாங்க தெரியுமா ஆவணி மாசோ இல்ல சாரி சாரி அக் அக்டோபர் மாசோ அங்க வந்து சரஸ்வதி பூஜயெல்லா வருல புரட்டாசி மாசம் ம் அப்போ அது நல்லா இருக்குங்க ஒரு பத்து நாளு திருவிழா இருக்கு கும்மி அடிப்பாங்க கும்மி அடிப்பாங்க நீங்க இந்த சினிமாலலா பாத்துருப்பீங்களா இன்ஸ்டாகிராம்ல லா இப்போ வரு
அதெல்லா கும்மி அடிக்கிறதெல்லா நீங்களா அடிப்பீங்க அது எ தோ ஆமா ஒரு குரூப்பா வந்துதானா அடிப்பாங்க
ஆஹே அந்த மாரில்லா இல்ல இது நாங்களே அடிப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து பாட்டு பாடுவாங்க
சேரி
கும்மி அடிப்பாங்க அத அடிச்சீ ஒரு பத் பத்து நாள் நல்லா திருவிழா அதுக்கப்றோ மொளப்பாரி தூக்குவோ
ஆ
இப்ப மஞ்சள் நீராட்டி விழா தெரியுமா இந்த அத்த பசங்க மாமா பசங் களா வந்து நம்ம மேல மஞ்சள் ஊத்துவாங்க கர ச்சு சினிமால்லா நெறைய வந்துருக்கு அ அந்த அந்த மாரிலா இருக்கு எங்க ஊர்ல ஒரு பத்து நாள் நல்லா இருக்குனு வச்சுக்கோங்க அதெல்லா வராது என்ன பண்ணாலு நம்ம கம்முன்னு இருக்குணுங்க அத்த பைய மாமா பை அத்த பையதான ஊத்துறாங்க நம்ம கோவப்பட கூடாது நம்மளு பதிலக்கு எல்லா செய்யலா எல்லா ஊத்தலா
ஓ
அந்த மாரி ஜாலியா இருக்கு அந்த திருவிழாதா நாங்க போவோ மத்தபடி ரெம்ப ஊருக்கெல்லா போ மாட்டாங்க ம் எ நல்லா இருக்குங்க எனக்கு ரெண்டு சிஸ்ட் ரெண்டு தங்கச்சிங்க அவுங்களு வருவாங்க
ஓ
நாங்களு வருவோ நல்லா இருக்குங்க
பரவால
நீங்க ஒவ்வொரு விதமா நீங்க சொல்றீங்கல்ல அவுங்க ஊருக்கு போய் சாமி கும்புறது அது சொல்றீங்கல்ல ம் அந்த மாரி நாங்க இப்டி பண்றது
எங்க ஊர் சொல்றோல்ல அங்கயுமே நீங்க சொல்ற கும்மி அதெல்லா வேற கோயில்ல அங்க அங்காள பரமேஸ் வரி கோயில்ன் ஒன்னு இருக்கு அங்க அடிப்பாங்கனு எங்க மாமியார் சொல்லுவாங்க
சொல்லுவாங்க
ஆனா எங் க ஊர்லலா அந்த எங்க எங்க ஊர் கோயில் எங்க தெரு கோயில வந்து அந்த மாரி கும்மியடிக்கிற பழக்க கெடயாது து அ தை மாச் ச வந்து நாப்பத்து சப்பரனு உண்மை சொல்லி அங்க நடக்கு நாக்குல வந்து சப்பரம் குத்தி ஆடுவாங்க அது தா எங்க ஊர்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததே அதுதா எங்க தெருலவு
அ அ அந்த நாக்குல அந்த இத வச்சி இழுப்பாங்களே அந்த இதா
அது கெடையாது அது கெடையாது இது எப்டின்னா சப் போறோன் சொல்ட்டு அது எப்டி இருக்குனா ஒரு மாரி இந்த கோபுரம்
இந்த கோவில் தேர்லா இருக்குமே
தேர் அதுலா தேர வச்சுல்லா இழுக்க மாட்டாங்க இது வந்து கோபுர எப்டி இருக்கு அந்த கோபுர சைஸுக்கு கோபுர அ கோயில் கோபுர இருக்குலா அத மாரி ஒரு இது செஞ்சிருப்பாங்க மரத்துல அத வந் து நாக்குல குத்திட்டு கைல புடிச்சிட்டு ஆடுவாங்க
ஓ
இழுக்கல்லா மாட்டாங்க அவுங்க புடிச்சிட்டு அதுல ஆட்றது தா பேமஸ் ஆடுவாங்க அந்த இதுலயு ஆடுவாங்க நல்லா அந்த ஆடுறதுக் கு எல்லாரு பின்னாடி இருந்து கைத்தட்டிட்டே போவாங்க
ம் ம் நா வந்து இத வந்து நாங்க அம்பாசமுத்ரம்ன் ஒரு ஊர் இருக்குங்க அதுல வந் து எங்களோ அத்த இருக்காங்க அவுங்க வந்து கோவில் கடைக்கு ஒருக்க கூட்டு போனாங்க
ம்
அங்க அப்டி பண்ணிருக்காங்க நாங்க அவுங்க பாத்துருக்கோ
ஓ
ம் சாமிய கைல வச்சிட்டு அப்டியே டான்ஸ் ஆடுவாங்க
ஓ
அதெல்லா நல்லா பண்ணுவாங்க அங்க அங்க ஒருக்க போய் நானு பாத்திருக்கே
இல்ல நல்லா இருக்கு அது நமக்கே ஒரு மாரி இருக்கு அத பாத்துட்டா ஏதோ நமக் கெடச்ச மாரி ஒரு ஃபீல் இருக்கு அப்டி இருக்கு அங்க எல்லாருமே சுத்தி கைத்தட்டிட்டே வருவாங்க
வருவாங்க ஆ ஆ ஆ
அவுங்க சோந்து போயிறக் கூடாது அப்டிங்கிறதுக்காக எங்க மாம னாரு எங்க மாமனார் ஃப்ரெண்டு எல்லாருமே சுத்தி நின்னுட்டு கைத்தட்டி கூட்டிட்டு போய்ட்டு கைத்தட்
இல்லன்னா அவுங்க டயர்டு ஆயிருவாங்கல்ல அதனால அ நீங்க எல்லாரு கைத்தட்னா அவுங்க அந்த
அத்தா உற்சாகப்படுத்துற மாரி இருக்குல
இருக்குல ஆ ஆ ஆ ஆனா சாமி பஸ் தியா இருந்தெல்லா அதெல்லா எதுவு நடக்காது
கண்டிப்பா
நல்லா வெரத இருந்து நாங்க இப் போ எ எங் எங்க அம்மா ஊருக்கு போய்ருந்தோ அங்க வந்து அ ப்டிதா நாக்குல பெரிய வேலுங்க இங்க இருந்து ரொம்ப பெருசுதா அத வந்து ஒருத்தர் நல்லா உள்ள சொருவி இருந்தாரு
அதெல்லா ஆனா வெயிட்டா இருக்குல அது நாக்குல நிக்கிதுனா பாருங்க ம்
நல்லசினா எடுக்கு போது ரத்தமே வர்லங்க
ஓ
ஆ நாங்க பாத்துட்டே இருந்தோ ரத்தோ வருமா வருமானு பாத்தோ ஆனா வரவே இல்ல
பரவால அதுதா அவுங்க வெரதோ இருக்குறத பொறுத்து அதா
ஆமாமா வெரதோ அந்த மாரி இருக்கணு
ம் ம் ம் ம்
இருந்ததுனால அவுங்குளுக்கு பாருங்க ஒரு ரத்த இல்லன்னா நம்முளுக்கு லைட்டா ஏதாவ்து ஊசி குத்துனாலே எவ்ளோ ரத்தோ வரு
கண்டிப்பா
ம் அவுங்க அவ்ளோ பெருசு எவ்ளோ நீலோ தெரிமா எப்டியு ஒரு பத்து அடி இருக் கு அந்த வேலு அந்த வேலு வேற வெயிட்டா வேற இருந்தது அத குத் திட்டு உருவுறாங்க ஒருத்தருக்கு மட்டு லைட்டா ரத்தோ வந்துச்சு இன்னொருத்தருக்குனா ரத் தமே வர்ல
ம் ம் ம் ம் ம்
அப்டி ஒரு இது
அதா தாதா
சாமி பக்தி இருந்தா ஒன்னு ஆகாதுங்க
உண்ம தா வெரத இருந்து மனசு
வெரத இருந்தா ஆமா ‌ஆமா இருந்து நம்ம சாமி கும்புடுனு
அத்தா
சாப்டாச்சா
ஆ சாப்ட்டேங்க கால்ல சாப்ட்டே
சேரி சேரி சேரி சேரி
ட்டு டீ எல்லா போட்டு குடிச்சாச்சு அவ்ளோ தா இன்னு ஒரு மண் நேரோ அடுத்து மதிய சாப்பாடு தா இல்ல இப்ப இல்ல காலைல சாப்ட்டு ஒரு டீ குடிப்பே எப்பயுமே நா காலையில எந்திரச்சது குடிக்க மாட்டே
குடிக்க மாட் டிங்குளோ ம்
எந்திரிச்சது குடிக்க மாட் சாப்ட்டு முடிச்சிட்டு இப்ப ஒம்போது ஒம்போதரக்கி சாப்டறனா ஒன்போது மணிக்கு சாப்டுற கரெக்டா பசங்கள விட்டுட்டு வந்து சாப்ட்டுட்டு ஒரு பத்து மணிக்கு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தா உக்காருவ
உக்கார்றது உம் உம் நாங்கல்லா காலைல எந்திரிச் ச உடனே டீ குடிக்கணு அப்டி குடிக்கலனா எனக்கெல்லா தலவலி வந்துடும்
அ
அதுனால காலைல எந்திரிச்ச சோன டீ குடிப்போ அதுக்கப்புறல்லா குடிக்க மாட்டோ ஈவி்னிங் வந்து இருந்தா குடிப்போ இல்லன்னா பிளாக் டீ அந்த மாறி குடிச்சுட்டு இருந்தற்றது காலையில எந்திரிச்சசோன டீ குடிக்கணு அத்தா ஒண்ணு
சேர் சேர் சேர் ஓகேங்க உங்கள்ட்ட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன் றிங்க உம் உம் மீண்டும் பேசலா வாய்ப்பு கிடைச்சிச்சுனா